அலோ
ஆ ஹலோ சொல்லுங்க
ஆ இந்த
ஹலோ கேக்குதா
அதா நெட்வொர்க் கொஞ்ச ப்ராப்பவ்மா இருக்குது
ம் அ சொல்லுங்க
அதா இப்ப வந்து உங்க குடும்பத்துல யார் யாரெல்லா இருக்றாங்க
எங்க குடும்பத்துல வந்து அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணா, நா ஏ இன்னோரு தங்கச்சி இருக்கறா உங்க குடும்பத்துல
எங்க குடும்பத்துல வந்து நா, எங்கக்கா, எங்கம்மா, எங்கப்பா நால் பேர்தா
ஆ ஆ செரி செரி உங்களுக்கு இது ஆ சாம்பாரு எப்டி செய்யறதுன் தெரியுமா
அதா பருப்பு சாம்பாரா
ஆமா பருப்பு சாம்பாரு தா
அதா பருப்பு, உப்பு, வெங்காயோ, தக்காளி, கொத்திமில்லி அதல்லா போட்டு நல்லா கவீட்டு அதுக்கப்றோ வந்து குக்கர்ல முடி வெச்சு ந மூணு சீட்டி
ம்
அதுக்கப்றமா வந்து அது கூடயே வந்து மிளகாத்தூளல்லா போட்டு எல்லா மசாலவு போட்டு வச்சிணு அது கூடய
ம்
அப்புறமா அது வந்து மூணு விசில் உட்டொன்னே எடுத்து
ம்
அது வந் அப்புறமா வந்து வெங்காயத்த காழ் கழ் வெங்காய ஜீரால்லா போட்டுக்கய் சீ
ம்
அதுப்மா அந்த பருப்ப வந்து க கண்டில போட்டு இது பண்ணிட்டு அப்ட போட்டுணு
ம்
அவ்ளோதா அதா பருப்பு எங்க ஊர்லல்லா அத மார்த செய்வாங்க உங்க ஊர்ல எப்டி செய்வாங்க
எங்க ஊர்ல ஊர்ல வந்து நீங்க சொல்ற மாரிதா ஆனா கொஞ்ச டிஃப்ரெண்ட்டாருக்கு நீங்க வந்து ஏ தக்காளி அதுக்கப்பற கொத்திமில்லி அதுக்கப்றோ பருப்பெல்லா போடுவீங்கள
ஆமாக
அந்த மாரிதா போடுவோ ஆனா நாங்க வந்து மசாலா போடுவோ
ஆ க அ அதெல்லா நாங்க போர்றதுல்ல அது போட்டா ஒரு வாசன வருல்லே எங்க வீட்லருந்து அதெல்லா சாப்புட மாட்டாங்க அப்படயெல்லா போட்ட
அப்டியா
இப்ப புதுசா அந்த ஒன் டூ த்ரீ மசாலா அதெல்லா போட் சாப்பட மாட்டா எங்க வீட்லல்லா
எங்க வீட்ல வந்து அது பழக்கோமாயிச்சு அன்னால அவுங்கள்லா சாப்புடுவாங்க
ஆ
ஆ அன்னால நாங்க எந்த என்ன செஞ்சாலு எதாது மஸ் சாலா எஸ்ட்டா பண்ணிதா செய்வோ
இப்போ இது இப்போ நாகூருக்கு ரயில்ல போனோனா வேலூர்லந்து எப்படி போனோ
எப்டி போனுனா ஆ எப்டின்னா எங்க நீங்க எங்கு
இல்ல எங்கே இல்ல வேலூர்லந்து எங்கே எறங்கனுன் கேக்குறே
ஆ வேலூர்லந்து வந்து எங்க விழுப்புரோ வரைக்கோ பாக்கணு
விழுப்புரோ வரைக்கு ஒரு ட்ரெயினா அதுக்கப்றோ உன்னொரு ட்ரெயின் போணுமா
ஆமா இன்னொரு ட்ரெயின் மாத்தி போணு
ஆ எத்தன மணிக்கு என்ன எத்தினி மணி போவோ
ஆ அது தெரியாது எனக்கு ஏன்னா நா அவ்ளோ போனதில்ல எங்க தோழி ஒருத்தவங்க போயிருந்தாங்க அப்போ அவுங்க சொன்னாங்க இந்த மாரி போணு இந்த மாரிஸ் போணு ஆனா எனக்குக் அவ்ளோவா ஞாபகோ இல்ல
அப்டிங்களா செரிங் செர் அதே மாரி ஆமா எங்க நாங்க எங்க ஃபேமிலியா போறோனு இருக்குறோ அதனாலதா கேட்டய்
செரி செரி நீங்க போனீங்ன்னா எதாவ்து பஸ்சு புக் பண்ணி அந்த மாரி போங்க
இல்ல பஸ்ல செட் ஆகற்துல்ல வாமிட் வந்துர்து சோ அதனால ட்ரெயின்ல போனா ட்ரெயின்லயிந்து எந்த எடத்துல இருந்து எந்த எடத்திர்க்கு போகனுன்னு கேக்றே
ஆ அப்டியா எனக்கு அவ்ளோ தெரியாது வேணா எங்க தோழிக்கயில இந்து நா கேட்டு வேணா உங்ளுக்கு சொல்றே
ஆ செரிங்
ம் அப்ப நீங்க போகும்போது கூட அங்க வந்து ஏ ஸ்டே எப்டி பண்ணுவிங்க
ரூம்ஸ் இருக்குதுன் சொல்றாங்க அப்றோமா இங்க தர்காவா ஃபேமஸு அங்க தர்கா நெறைய பேர் தூங்றாங் எல்லாமே
ஆமா
அ அதுதா இங்க தர்கால தூங்கிப்போ இல்லன்னா ரூம்ஸ் எடுப்போ
சேரி செரி ம் அப்றோ சொல்லுங்க யார் யார் போரி போறேனு சொன்னீங்க
உங்க ஃபேமிலிஸ் எல்லாரு சேத்துங்க மாமா அத்தே எல்லாரு சேந்துதா போனாங் தனியால்லா போறதுல்ல தனியா போனா நல்லதேயிருக்க மாட்டேதா ஞ்சா போவோ
செரி நீங்க போறது போறீங்களா எதாது சமைக்கிறது பொருள் எல்லா எடுத்துன் போய் அங்க சமைக்லா அங்கல்லா எல்லாமே இர்க்கே
ஆ அப்டிதா சொல்றாங்க இங்க அது பாக்கணு போம்போது எப்டி இருக்குதுன்னு
நீங்க இந்த மாரிதா பண்ணுங்க இங்கந்து வாங்கின் போய் அங்க சமைங்க அங்க எல்லாமேயிருக்கு அங்க
ம் உங்களுக்கு தெக் தெக்கர்துக்கு தெரியுமா ட்ரெஸ்ல்லா
ஆஹா எனக்கு அவ்ளோவா தெரியாது ஆனா நா மர்தாணி போடுவே உங்களுக்கு
எனக்கு வரு தெக்கர்துக்கு எங்க எங்க ஊர்லல்லா அதுக்குன்னு ஆ இப்ப சொல்லி தரத்துக்கெல்லா ஃப்ரீ கூட இருக்குது எங்க ஊர்லல்லா
அப்டியா எங்க ஊர்லல்லா இல்ல எங்க ஊர்ல வந்து ஃபிரியால்லா இல்ல காசு குடுத்துதா தெக் கனு அதுவு வந்து
ட்ரைனிங் சொல்லி தராங்க அது நாங்க கத் கத்திக்கிட்டு மூணு மாசத்துல கத்துக்குறோ அப்புறோ வீட்லயே தச்சுக தச்சுக்கிற யாராச்சி கொடுத்தா தைப்போ இல்ல நம்ம துணி இருந்தா தைப்போ அந்த மாதிரி
சேரி
அது ச சுடிதாரு பிளாசோ ஷராரா
உங்களுக்கு மருதாணி போட தெரியுமா
ஆஹ் மருதானி போட தெரியு
ஹ அர அரபி டிசைன் தெரியுமா உங்குளுக்கு
இல்ல அரபி டிசைன் தெரியாது அந்த நார்மலா போடுறோல அது மட்டு தா தெரியு
சேரி சேரி உம் நா எ துணிய நீங்க தெப்பீங்களா
ஆஹ் அதா நீங்க வந்து சென்னையில இருந்து கொதியறுப்புல அம்ச்சிருந்தீங்கன்னா நாங்க நா வந்து தெச்சி கொரியர்ல்ல அமுச்சுடுவே அட்ரஸ் போட்டு என்ன எந்த அட்ரஸ்ல இருக்குறீங்க நீங்க அதெல்லா போட்டு கொரியர் பண்ணிடுங்க நா தச்சு அமுக்குறே
ம் எந்த மாடல் எல்லா உங்களுக்கு தெரியு
ஷராரா ப்ளஸோ சுடிதார் ஃப்ராக் அந்த மாரி டிசைன்ஸ் தெரியு
ம் உங்க வீட்டாண்ட குழாத்தண்ணி இருக்கா
இங்கென்ன கொடாத்தண்ணி தா
ம் நல்லாருக்கா தண்ணி
ம் நல்லா இருக்கு இதுலருந்து வரதுல்ல அது அமர்திலந்து வருது அதுனால நல்லாதா இரு அமர்தில இருந்து தா வருது எங்களுக்கெல்லா
அப்டியா எங்களுக்கு தெரியல ஆனா எங்களு கொஞ்சோ இதுவாதா இருக்கு அதனால நாங்க வந்து பரவாயில்ல பழக்கம் ஆயிருச்சு எங்களுக்கு
ஆ அப்டியா சரிங்க நீங்க எந்த கா ஆ சொல்லுங்க
நீங்க எந்த யூஸ் பண்றது எல்லாமே தண்ணி தானா நார்மல் தண்ணி தானா
ஆமா எங்க வீடல எல்லா உப்பு தண்ணில்லா இல்ல எல்லாமே நல்ல தண்ணி தா
ஆ நல்ல தண்ணிதானா எங்க வீட்ல வந்து எல்லாமே உப்பு தண்ணி தா குடிக்கறது மட்டு நல்ல தண்ணி
அ அப்படியா சேரி சே
ம் அண்ணி அண்ணி நீங்க வந்து என்ன ஷேம்பு யூஸ் பண்றீங்க
நான் வந்து கிளீனிங் பிளஸ் தா யூஸ் பண்றே அதுல வாசியம் நல்லா இருக்கு அது முடி கூட நல்லா வளரு எ முடி கொஞ்ச பர்வால அது போட்டதால
அப்டியா ஏ ந கூ நா வந்து நா கூட சிக் ஷாம்பு தா யூஸ் பண்ணுறே
நீங்க சிக்கா ஆனா கிளீனிங் பிளஸ்
ம்
அப்புறமா உ நீங்க எந்த உங்க அம்மா வீட்டுக்கு வரீங்களா போறீங்களா
ஆமா வரே போறே நீங்க
இல்ல எனக்கு மேரேஜே ஆகல நா அம் அம்மா வீட்ல தா இருக்கறே
ம் நா வந்து அ வரே போறே எங்க வீடு வந்து சென்னைல இருக்கு அம்மா வீடு வந்து வேலூர்ல இருக்கு வர போறே
பிடிங்களா சேரிங்
நீங்க எங்க இருக்குறீங்க
நானு வேலூர்ல தா வேலூர்ல ஒரு எடத்துல இருக்கறோ
ம் இப்ப என்ன சாப்பிடறதுக்கு
நா வந்து தோச சாப்டே
நா வந்து இட்லி சாப்ட்டே அ தொ தொட்றதுக்கு
நா வந்து தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி ஒ செஞ்சு சாப்டே நா கொஞ்சோ டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்டுவே அப்போ அப்போ ஃபோன்ல பாக்கறதெல்லா சமச்சு சாப்பிடுவே நால்லா ஃபோன்ல யூடியூப் ல வர்துல அதெல்லா சமைச்சிட்டே இருப்பே நா பாத்து ஈஸியா மெத்தெட் எல்லா சொல்றாங்கள அதுல அது பாத்து சமைச்சுட்டு இருப்பே
ம் நா கூட சமைப் பே நா வந்து நார்மல் எல்லாமே எனக்கு தெரியு அதனால நா எ சமை
க்கு அது யூடியூப்ல பாத்தர்ரது ஈஸி மெத்தட்லல்லா ஸ்வீட் செய்றது வரு
எங்க வீட்ல வந்து நா எல்லாமே சமைப்பே ம்ம் நீங்க ஒரு தறவ வந்து சாப்ட்டு பாருங்ளே
செரிங்க நா மெட்ராஸ் வந்தா வரங்க உங்க ஊட்டுக்கு
ம் வாங்க வாங்க ம்
சொல்லுங்க
இப்போ என்ன டின்னர்க்கு சொன்னீங்க
நா சாப்ட்டாச்சுடின்னர் முடிச்சாச்சு இப்ப வந்து தூங்குனதா அவ்ளோதா டைம் ஆச்சுல்ல தூங்த வேல வேற எதுவு இல்ல சீக்ரமா தூங்னாதானே முடியு அதுனால சீக்ரோ